ஹலோ
ஓகே ங்களா
ஆ கேக்குதுங்க
ஹலோ
அ கேக்குதுங்களா
ஹலோ
ஹலோ கேக்குது எனக் கேக்குது உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க சொல்லுங்க
ம் எப்டி இருக்கீங்க
ஆ கேக்குதுங்க
ஹலோ எப்டி இருக்கீங்க
ன்ன பண்றீங்க ஆ நல்லா இருக்கேங்க நீங்க
நல்லாருக்கங்க
நீங் எப்டிருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுப்பா
ஹலோ கேக்குதுங்ளா நல்லா இருக்கே நீங்க எப்புட்ருக்கீங்க
நல்லா இருக்கேம்ப்பா கேக்குது எனக்கு
சேரிங்க சாரிங்
சாப்ட்டாச்சுங்க
நீங்க சாப்ட்டீங்ளா நீங்க சாப்ட்டீங்ளா அப்றோ
அப்பறங்க இந்த சென்ற தலைப்புல நம்ம பேசணோல்ல இந் மாரி சந்தையப் பத்தி பேஸ்னோல்ல
ஆமாங்க
ஆ அத பத்தியே பேசுவோ எனக்கு இன்னுமே எனக்கு சந்தைய பத்தி கொஞ்சோ இன்னு எக்ஸ்ட்ரா உங்களுக் கு என்னென்ன தெரியு அதப் பத்தி எது சொல்றீங்ளா
ம் என்ன தெரியுனா நார்மலா போய் காய் வாங் குவோல்ல நீங்க கேளுங்க எனக்கு புரிய்ல நீங்க ஏதாது டவுட் கேளுங்க நா சொல்ற
ம் உம் இல்லப்பா இப்ப சந்தைன்னா வந்து வெளியூர்ல இருந்துல்லா வருவாங்களா
ஆமாங்க பக்கத்தூர்ல விப்பாங்க கொஞ்ச அக்க பக்கொ கிராமோல்லா இருக்குல்ல அங்க இல்ல பக்கத்துல இருந்து அந்த மார்ல்லா வருவாங்கங்க
ஆ ஆ இல்ல இல்ல நா என்னன்னா சந்த போடுற எடத்துல இப்போ அந்த போடுவாங்கல்ல
ஆமாங்க
ஒவ்வொரு பொருள் வந்து விப்பாங்கள விற்பனையாளரா அவிகளே சொல்ற அவுங்க வந்து வேற வேற ஊர்ல இருந்து வருவாங்களான்னு கேக்குறே
ஆ ஆமாங்க அவிங்களு வேற ஊர்லருந்து வருவாங்க வாங்குறவைங்களு வேற வேற ஊர்ல இருந்து பக்கத்துல இருந்து வருவாங்க
உம் ம் அங்க வந்து உங்க ஊர்ல வந்து இப்ப என்னங்க ஃபேமஸ்
எங்க ஊர்ல முட்ட கோழி இதுதாங்க ஃபேமஸ் கோவில் ஆஞ்சுநேயர் கோவில் உம்
ம் இல்ல நா என்னன்னா நீங்க அந்த சந்தைல சொன்னீங்கல்ல
ஏ
சந்தைல வந்து இது வந்து ஃபேமஸா இருக்கு இது வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கு இது நல்லாரு க்கு அப்டிங்கற மாரி ஏதாது இருக்கா
அப்புல்லா இல்லங்க எல்லாமே விப்பாங்க எல்லா நார்மல் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாரி தாங்க இருக்கு
உம் உம்
ட்ரெஸு வேணா விப்பாங்க கொழந்தைங்களுக்கு ட்ரெஸ் விப்பாங்க அது வேணா கொஞ்சோ கம்மியா இருக்குங்க உம் போட இது இருக்கு இல்லைங்க அந்த டவுசர் சின்னதா ஜட்டி மாரி இருக்கு இல்லைங்க
ஆமா
அது மாரி போன டைம் பாத்தீங்ன்னா பத்து ரூவாய்க்கு வித்துட்ருந்தாங்கங்க
அட அந்த ஒரு சட்டி வந்து பத்து ரூபாயங்ளா
ஆ ஆமாங்க
பரவால்ல எ நீ சொல்றது பாத்தா இந்த ஈரோடு திங்கள் சந்தைய அப்ப போடுவாங்கள அந்த மாரி இருக்கு
வந்து வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க அவிங்க
உம் ம்
உம்
அவிங்க இப்போ பத்து ரூாய் விக்கிறாங்கனா அது வாங்கும் போதே அஞ்சி ரூபாய்க்
ஆ ஆமாங்க அப்டியே தாங்கருக்கும் அவிங்க கம்மியா வாங்கி இங்க கொஞ்ஜோ கொஞ்ஜ அதிகமா விப்பாங்க
அப்ப விக் வாங்கறவிங்கே விக்கறவங் பாத்தா செய்யறவங்களுக்கு எவ்வளோ கம்மியாருக்கும் பாருங்க
ஆமாங்க
அதுல ஒரு லாபம் இல்ல எப்டிதான் அத வந்து இது பண்ணிய
ஆமாங்க எப்டி அங்கிளுக்கு இத ஆகுதுன்னே தெரிலங்க கட்டுபடி ஆகுதுன்னே தெரியலங்க
ம்
அய்னுநீனு
நீங்கா வெளி ஊருக்குல்லாம் போய்ருக்கீங்களா வெளிஊர்ல இந்த மாரி சந்தைக்கு இல்ல இந்த மாரி நாங்க ஹோல்செர்க்கா வாங்க போனோ அப்டிங்கற மாரி
அந்த மாரிலா இல்லங்கே இது பாப்பாக்கு தான் டிரெஸ் வாங்காலன்னு சொல்லிட்டு கோயமுத்தூர் இல்ன்னா திருப்பூர் போலான்னு எங்க அப்பா சொல்லியிருக்காங்க ஓ போய்ட்டு வரோம் தெரிலங்கா
ஓ செரி செரிப்பா ட்ரெஸ்னா நார்மல் ட்ரெஸ் எடுக்குறதங்களா
ஆ ஆமாங்க ஸ்கூலுக்கு இந்த மாரி அந்த மாரில்லா இல்லங்க சும்மா வீட்டுக்கு இல்னா அந்த ஸ்கூலுக்கெலாம் போட்டு போறதுக்கு பாப்பாக்கு அந்த சார்ஸ் குட்டியா அந்த அ ஜட்டிக்கு அந்த மாரிலா வேணும் இல்லங்க
ஆமா
அ அதனால ஸ்கூலுக்கு போகும் போது கொஞ்சம் வேணும்ல்ல அதனால அவிங்க அப்பா எடுக்கலா சொல்லியிருக்காங்க
ஓ செரி செரிப்பா
ஆ அப்புறம் ட்ரெஸ்ம் நார்மலா வீட்ல போட்டுக்கற மாரியும் எடுத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா அங்க வந்து வெல கம்மியா இருக்குங்க எந்த மாரி வேணா எடத்துக்கெலாம் வேல கம்மியா இருக்குங்க
ம் ம் இல்லப்பா இப்ப வந்து எப்டினா நம்ம நார்மல் எல்லா கட எப்டின்னா அந்த இப்ப டெக்ஸ்டைல்ஸ்ல்லா இருக்கும்லா நார்மல் கட என்ன இப்ப சுவா டெக்ஸ் சென்னை சில்ஸ் அந்த மாரி நெறைய இருக்கும்ல
ஆமாங்க
ம் அந்த மாரி கடைகளில் போய் வாங்கறத விட அந்த பொட்டிக்கு அந்த மாரி போட்டுருக்காங்கள அங்கேன்னா கொஞ்ச யூனிக்காக பாக்க நல்லாருக்கு கிலா பாக்கா
ஆமா ஆனா வெல அதிகமாருக்கும்ல்லங்க பொட்டிக்குனாவே
ஆமா அதுதான் பெரச்சனையே ஆ
அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த திருச்சி அதுக்கப்பறம் இங்க அது பேர் என்னாங்க ஈரோடு அந்த மாரிலல்லா பஸார் எல்லா போடுவாங்க அங்கேயும் வாங்கிக்கலா இல்லன்னா கடையில போய் ஹோல்சேலா இந்த மாரி எங்க பாப்பா பாத்தீங்கன்னா பொறந்தப் அப்போ எடுத்த டிரரெஸ் இப்ப வரைக்கும் பத்துது அப்ப அவ பாருங்க எப்டி இருப்பான்னு
அந்த மாரி ட்ரெஸ்ல இப்ப வரைக்குமே அவளுக்கு கரெக்டா இருக்கு அதனால எங்க அப்பா இந்த பிள்ள என்ன ஆ ஒடம்பும் இதாக மாட்டேங்குதுங்க ஊற மாட்டேங்குதுன்னு சொ சொல்லுவாங்கல்ல ஏற மாட்டேங்குதுங்கிறதுக்கு ஊற மாட்டேங்குதுமாங்க அவளுக்கு ஒடம்பும் இதாகுலே அதனால
ஒருவேள உங்க ஃபேமிலில யாராவது ஒள்ளியா இருந்து பிங்க அதனால
நான் ஒள்ளியா இருந்தே எங்க அம்மா ஒள்ளியா இருந்தாங்க
ம் ம் ம் சோ அதனால கூட அப்டி இருக்கலா
ஆ ஆமா ஒரே நிம்ஸோங்க
ம்
ஆ சொல்லுங்க சாரீங்க
செ செரிங்க பரவால்ல
ம் அப்பறோ உங்க ஊருல என்ன பேமஸுங்க
எங்க ஊர்லலா ஒன்னு இல்லங்க போய் போய் பாத்தாங் அங்க கோயில் தாங்க நெறய இருக் கு எங்க திரும்புனாலு கோயிலுங்க
செரி செரிங்க
ம் நெறய கோயில் எதோ குண்டலீஸ்வர கோயிலு அது இதுன்னு ஈஸ்வரன் கோயிலே நெறய இருக்கு பெருமாள் கோயிலு சொல்லப்போனா இந்த ஊர எடுத்துக்கிட் டா இந்த கோயில்தா அங்க இல்ல அப்டிங்கிற மாரி இல்ல எல்லா கோயிலு இருக்கு கோயில்தாங்க ஃபேமஸ் அதுவு சாப்பாடு
உங்க ஊர்ல ஒரு கோவில்ட்ருக்காதுங்க எல்லா ஊர்லயுமே ஒரு கோவில்ட்ருக்காது பிரம்ம கோவில் பிரம்மர் கோவில்ட்ருக்கா பிரம்மா
ஆ ஆமாம்மா அது வந்து திருப்பத்தூர் திருச்சில மட்டுந்தா இருக்கு
ஓ
ம் அது அந்த கோயில்ல வந்து எப்டி சொல்லுவாங்கன்னா பிரம்மர் கோயில்ல பிரம்மர்களோட தய அதன்ன தலையெழுத்தே மாத்துனாங்களா மாத்தி எழுதுச்சா
ஓ புரியலைங்க எப்புடினு
எப்டினா பிரம்மர்தா எல்லாவோட தலையெழுத்தையு மாத்தி எழுதுவாங்க
ஆமாங்க
ஆனா பிரம்மரோட தலையெழுத்தே மாத்தி எழுதுன எடோ வந்து அங்க திருப்பத்தூரு பெருமாள் கோ ஆ சாரி அதென்னா அ பிரம்மா கோயிலு அப்டின்னு சொன்னாங்க அங்க போனாவே நம்மளோட ஜாதகத்து நோட்டே எடுத்துட்டு போய்ருவாங்க அங்க சிவன்தா இருப்பாரு மெயின் வந்து அந்த இது சொல்லுவாங்கல்ல ஆ கருவறை மெயின் கருவறன் சொல்லுவாங்கல அந்த மாரி எடத்துல வந்து சிவன்தா இருப்பாரு அவே ஃபேஸ் நல்லா சூப்பரா இருக்கு நல்லா அமைதியா இருக்கு நெறைய பேர் வருவாங்க ஆனா அமைதியா இருக்கு உள்ளேயே வந்து காடன் மாரி இருக்கு சுத்துலியு கோயில் அங்கங்க கோயில் இருக்கு அந்த தனித்தனியா கோபுரம் மாரி கட்டி எல்லா இருக்கு ஆனா உள்ள வந்து காடன் மாரி சு அ உள்ள கொளோ காடனு அந்த மாரி இருக்கு
எந்த கோவிலுங்க திருப் பத்தூருங்ளா
திருப்பத்தூர் ஆ இதுங்க திருச்சி தா திருச்சி பக்கத்துல
திருச்சி நெறைய டைம் போயிருக்கோ ஆனா நா அது போனதில்ல பாருங்க
இல்ல அந்த கோயில் மெயின் கருவற வந்து சிவனு சைட்ல வந்து நம்ம அ பிரம்மரு இருப்பாரு பிரம்மர் வந்து ஃபுல்லா ஒரு மஞ்சள் அ அ சந்தனோ போட்டு ஃபுல்லா இது பண்ணி வெச்சிருப்பாங்க
ஓ
ஆ போனாவே நம்மலோட எல்லாவோ நம்ம வீட்ல இருக்கறேங்க ஜாதக இருக்கோல
ஆமாங்க
ஆ அது எல்லாத்தையே எடுத்துட்டு போயிட்டு ஏதோ ஒவ்வொரு ஜாதகத்துக்கோ ஒவ்வொரு அமௌண்ட் நெனைக்கிற தெரியல ஏதோ டோக்கன் மாறி வாங்குவாங்க
நீங்க போயிருக்கீங்களா
ம் போயிருக்கே வாங்கிட்டு உள்ள போவோ அந்த பெரம்மர்க் நா அந்த எடத்துல வந்து அந்த ப்ரெம்மன் கால்ல வச்சு எல்லா சாமி கும்ட்டு மாத்தி அப்ப குடுப்பாங்க
ஓ செரி செரிங்க
நல்லா இருக்கோ அதுவோ நல்லா இருக்கோ அப்புறோ இதே திருச்சியில பூமிநாதன் கோயில்ன்னு ஒண்ணு இருக்குங்க
மாத்தி குடுக்குறாங்கன்னா புரியலிங்க
மாத்தினா நம்ம ஜாதத்த கொண்டு போயிட்டு நம்ம குடுத்தோ அப்டினா சாமி கால்ல வச்சு அந்த சந்தனோ அவருக்குள்ள சாமிக்கு வச்சிர் விப்பாங்க சந்தனோ அது அது வச்சி குடுப்பாங்க
ஓ
நா நெறைய பேத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு அதல அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறோ
ஓ உங்களுக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க
ஆ அது இருக்குங்க எப்டினா நம் ம்ம என மனசுல நெனைக்கிறோமோ எனக்கு இந்த இது வேண்டா எனக் இது மாரி வேணோ அப்டின் சொல்லி எதிர்பாப்போல அந்த மாறி எனக் கு அமச்சருக்கு
அப்போ நீங்க வந்து
தெரியோ நம்ம அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறோ தா இதெல்லா நடக்குது அப்டிங்கறது நமக்கே ஒரு மாரி ஒரு உணர்வு வருன்னு வெச்சுக்கோங்கயே
ஓ அப்ப நீங்க மறுபடியு இன்னொரு டைம் போயிட்டு வ் நீங்க மறுபடியு இன்னொரு டைம் போயிட்டு வரால இல்லேங்க
போயிட்டு வரலாங்க ஆனா அது வந்து எப்டினா காலையில நாங்க நேரத்துலேயே கிளம்பனு ஈவினிங் நைட் ஆயிரு திருப்பி வீட்டுக்குர்துகு அங்க அந்த ஊருக்கு வந்து டைமுக்கு தா பஸ்ஸூ அடிக்கடிக்கு கெடயாது
ஓ பைக்கி இல்லனா அந்த மாறி காரு அந்த மாறி
பைக்கு அது வீட்ல இருக்கிறேவேங்க கூட்டு போனா பரவால்ல நம்ம மட்டு போனு நம்ம அம்மா கூட போனு அப்பா கூட போணுனா நாங்க எங்க ஊர்ல இருந்து திர்ச்சிக் போறோ தூரோ எவ்ளோ தூரோ அப்ப அப்டிங்கம் போது நாங்க இதுல பைக்ல போக முடியாதுல்ல திர்ச்சிக்கு அங்குட்டு தனியா ஒரு ஊரு வேற
எங்க உங்க ஊர்ல இருந்துதானேங்கே இது பக்கோ இது என்னது அது பேரு என்னங்க அ குளித்தல குளித்தல பக்கோ தானேங்க உங்களுக்கு
ஆமா
அப்போ குளித்தல வந்து திருச்சி பக்கத்துல தானேங்க இருக்கு அப்போ உங்களுக்கு பக்கோந் தானேங்க அது
தெ பக்கந்தா இருந்தாலு ட்ராவலு காத்து டைமு அதுவுயில்லாம அப்பால்லா அவ்ளோ தூரோ ஓட்டு வரமாட்டாருங்க வண்டியில
இல்ல நீங்க பஸ்ல போயிட்டு வாங்க நீங்க உங்க
அதுதா பஸ்ல போனா லேட் ஆயிருங்க நைட் ஆயிரோ திருப்பி வீட்டுக் போறதுக்கு
காலையில சீக்கிரமா போனாலு லேட்டா ஆயிருங்களாங்க
ம் அதுமா ஏதோ ஃப்ரெம்ம ருக்கு உகந்த நாள்ன்னு சொல்லி போடுவாங்க புதன்கிழமையா என்னன்னு தெர்ல புதனோ வியாழனோ எதோ பிரம்மசாமிக்கு உகந்த நாள்ன்னு சொல்லி ஏதோ நாள் கிழமலா பாத்து போவாங்க நல்லா இருக்கு அங்க நீங்களும் போயிட்டு வாங்க அங்க நல்லா இருக்கு எப்டின்னா பிளேசஸ் சூப்பரா இருக்கு
ஓ சேரிங்க நாலா எப்படின்னா அந்த விசேஷ டைம்ல போகவே மாட்டேங்க ஏன்னா விசேஷ டைம்ல போனா நல்லது சாமி வர அப்டி இப்டின்னு சொல்லுவாங்க இப்போ கூட்டமா இருக்கு எப்படி நம்ம நிம்மதியா போய் சாமி கும்பிட்டு வர்ணு இப்ப எனக்கு உன்னொன்னு என்னன்னா இப்போ எல்லா எத்தனை இப்போ சாமியே வரங்கடுக்குற மாரி இருந்தாலு எத்தன